ஹலோ
ஹலோ வணக் நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி ஆக்சுவலி நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்ன்னா இவங்களோட சொந்த ஊரு திருநெல்வேலி வந்து பாத்தீங்ன்னா விவசாயம் வந்து பாத்தீங்ன்னா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்ன்னா புள்ளைகளோட விடுமுறைக்காக வந்து பாத்தீங்ன்னா அந்த அ பெற்றோர்கள பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்ன்னா நாங்க வந்து ங்க எங்க எங்க பெற்றோர்களை பாக்கறதுக்காக அவுங்களோட எடத்துக்கு வந்து நாங்க வந்து விவசாயத்தை பாக்கும் போது அவுங்க ஒரு அழகான ஒரு சூழ்நிலை ஏன்னா நாங்க இருக்கிற எடம் வந்து பாத்தீங்ன்னா நகர்புறத்தில் தான் நாங்க இருக்கிறோம் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்ன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்ன்னா உங்களுக்கு அங்க இங்க வந்து ஒரு ஒன்று இல்லனா இரண்டு மரங்கள் மட்டுதா ஒரு தெருவுல வந்து பாத்திங்ன்னா கொறஞ்ச பச்சம் வந்து பாத்தீங்ன்னா ஒரு இரண்டு இல்லனா மூன்று மரங்கள் மட்டு மட்டுமே தான் வந்து பாத்தீங்ன்னா உங்க தெருவுலயே வந்து இருக்கூ இப்போ இங்க வந்து பாக்கும்போது எங்களோட பெற்றோர்கள் அந்த விவசாயம் வச்சிருக்க அந்த எடத்த வந்து பாக்கும்போது அவ்வளவு ஒரு அழகான ஒரு காற்று அந்த காற்றை சுவாசிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து பாத்தீங்ன்னா ஒரு ரொம்பவே ஒரு பொறுமையான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை வந்து பாத்தீங்ன்னா இந்த ஒரு மரம் செடிகளிடம் இருந்து வந்து பாத்தீங்ன்னா நம்மளுக்கு வந்து பெறப்ப இதனால தான் என்னமோ தெர்ல கிராமப்புறங்கள இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவுங்களோட வாழ்வியல் முறையும் சரி அவுங்களோட உணவு முறையும் சரி அவுங்க சுத்தமான காற்று சுவாசிக்க சுவாசிக்கிறாங்க இதனால என்னமோ தெர்ல அவுங்க ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இத்தனைக்கு வந்து பாத்தீங்ன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்ன்னா காலை பொழுதுல வந்து பாத்தீங் இந்த கஞ்சி உணவை மட்டுமே தான் குடுச்சிட்டு வந்து பாத்தீங்ன்னா விவசாயம் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்ன்னா குறப்படுறாங்க இப்ப என்னோட பெற்றோர்களிடம் வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஐந்து இல்லன்னா ஆறு பேர் வந்து பாத்தீங்ன்னா வேல செய்றாங்க அவங்க வந்து பாத்தீங்ன்னா நா கேட்டும்போது அவுங்க சொல்றங்க நாங்க காலை பொழுதுல வந்து பாத்தீங்ன்னா கஞ்சு மட்டுமேதான் நா குடிச்சிட்டு பாத்தீங்ன்னா இந்த விவசாயம் பாக்குறதுக்கு வந்து நாங்க வருவோ என்று அவுங்க சொல்றாங்க அது நெனைக்கும் போதே எனக்கு ஆச்சிரியமா இருக்கு ஏன்ன நகர்ப்புறத்துல வந்து பாத்தீங்ன்னா நம்ப வந்து விவசாயம் பண்றதுக்கு பாத்தீங்ன்னா நகர்புறத்துல நம்மளாள பார்கவே முடியாது இது எல்லாருக்கும் அறிந்ததா ஏன்னா மரங்களை பார்ப்பதே அங்க வந்து கடினமான ஒரு சூலல் இருக்குது இப்போ ஒரு தெருவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து மரங்கள் இருந்தாலே அந்த தெருவே பார்பதுக்கே அழ அழகாக இருக்கும் நம்ம போவோம் ஆனா அந்த தெருவுக்கு நம்ப வீடு கட்ட நம்ம ஆசைப்பட்டோ வச்சுக்கோங்கள அந்த தெருவுல மரங்கள் அதிகமாக இருக்குறதுக்காக அந்த எடத்துல விலையுமே வந்து பாத்தீங்க அங்க அங்க இருக்கிறவுங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போறாங்க இது எனக்கு இல்ல ஒன்னும் புரியில ஒரு மரம் நடுறதுனால ஒரு தெருவுல அந்த எடத்துல அங்க இருக்குற எடம் விலை அதிகரிக்கும் என்பது எனக்கே புரியல இந்த கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் வந்து இப்ப அதுலயுமே வந்து பாத்தீங்ன்னா இந்த வாழை விவசாயம்ன்றது ஒன்னு பண்ணுவாங்க அது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்ன்னா ரொம்பவே வந்து கடினமான ஒரு விவசாயம் என்றுதான் நான் வந்து சொல்லுவேன் ஏனா எதிர் காலத்துல சொல்ற என்னுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்னா வாழை விவசாயம் அப்டி கெடையாது ஏன்னா அது பண்ணும்போது வந்து பாத்தீங்ன்னா பெட்ரோல் அவுங்குள்க்கு நறைய வந்து பாத்தீங்ன்னா பண இலப்பீடு வந்து அந்த ஒரு நேரத்தில் வந்து அவிக்க ஏறுமதி ஏனா அந்த ப எங்க இப்பெற்றோல் எப்யுமே சொல்வாங்க வாழை அ மரத்ல நாங்க விவசாய பண்ணுபோது அதுக்கு வந்து பாத்தீங்னா தண்ணீ நறயாக தேவப்படு இப்போ நம்புளுக் வந்து ஒரு விவசாய பன்றதுக்கு ஒரு பத்து மடங்கு நமக்கு தண்ணி கிடச்சா போது அப்டினா அந்த வாழை விவசாய பண்ணு போது கொறஞ்சது ஐம்பதுலேந்து மூணு சதவீதம் வரக்கிமே நம்ளுக்கு வந்து கண்ணி வந்து அதிகமா தேவைப்படு அதுவுமே காற்று அதிகமா அடித்தால் அந்த விவசாயம் அந்த வாழைவன் மரம் வந்து எப்பவா சாய்ந்து விழுந்து அதாது இந்த வாழை விவசாயம் வந்து இப்ப பண்றதுக்கே வந்து பாத்தீங்னா நற தீய விவசாயிக வந்து பயம்ந்தா பட்றாங்க இப்ப எங்க பெற்றோர்க் வந்து நாங்க கொண்டு டோசா வந்து பாத்தீங்னா இப்பந்த எலுமிச்சமப்பழ அப்ற இப்ப இருக்க இப்ப இருக்க காலக்கட்டத்ல அந்த வெயில் காலக்கட்டத்ல வந்து பாத்தீங்னா ட மாங்கனி இது வந்து பாத்தீங்கனா அதிகமான ஒரு வெளச்சல் வந்து பாத்தீங்னா இந்த கொட வந்து அ விலை அதிகமான ஒரு விளச்சலயு தந்துது மாங்கனி மரத்துல ஏனா இப்போ ‌ நம்புளுக்கு வந்து பாத்தீங்னா இது மாம் அ மா ஒரு கால கட்டப்ல இந்த ஒரு மாதத்தில் வந்து பாத்தீங்னா மாம்பழம் சாப்பிடாதவங்லே யாரு நே இருக்க மாட்டாங்க ஏனா எந்த பழம் புடிக்கு புடிக்கோங்கற்து அப்டிர்க்கு மாம்பழம் வந்து புடிக்காதவர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஏ கொள்ளைக் வந்து பாத்தீங்னா மாம்பழன் ஒன்று இருந்தாலே போதும் நா என்ன சாப்பாடு செஞ்சாலுமே வந்து பா ஏ புள்ளைக இனுமே இந்த மாம்பழத்துக்காகவே இந்த சாப்பாடு ஆனா இப்போய் இந்த மாங்கனி வந்து பாத்தீங்னா நாங்க இருக்க எடத்துல மாங்கனி வெப்போ அப்பறோ எலுமிச்சை பழ தம் இர்க்கு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்னா நம்புளுக்கு இந்த தெங்கு அ தெங்ன மரொன்ற ஒரு மரொ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தஸ் தென்ன மரத்ல வந்து பாத்தீங்க அதுவுமே அதிகமாக நீர் வந்து உரிஞ்ச தா செய்யு ஆனா இருந்தாலு வந்து பாத்தீங்னா அந்த வாழை மரத்துக்கு ஈது வந்து திடும் போது இந்த தென்னை மரம் வந்து அதிக அளவு வந்து நீர் உரிஞ்சு வந்து அந்த தென்னை மரத்ல வந்து பாத்தீங்கனா அதுல கெடக்கிற வந்து அந்த தேங்கா வந்து பாத்தீங்னா நம்பள்க்கு எளநீராவு நம்ப வீட்ல அது நம்ம நல்லா தேங்காவு விக்கலா இல்ல தேங்கா பூ ஆச்சுனா தேங்கா பூ வா பூ விக்கலா அதியும் தாண்டி நமக்கு நாற் ஆயிர்ச்சு அப்டினா அந்து தேங்காயு வைத்து வந்து பாத்தீங்னா நம்ப வந்து தலய தேக்கிற நம்ப ஒரு எண்ணயில கூட நம வந்து உபோயிக்கலா இவ்வுளோ ஒரு நல்ல விவசாயத்து இப்ப இருக்க மக்கள் ஏன் அது வந்து வெறுக்குறாங்கன்றுத எனக் ஒன்னுமே புரியில இப்போ இருக்கு கொஞ்ச காலக்கட்டத்தில் நறய பேர் மாடி தோட்டம் வெக் கேள்விப்பட்டிர்க்கற்தா ஆனா நம்பளோட நகர்ப்புறத்ல இருக்கு விவசாயத்த எல்லாமே அழிக் கிறாங்ளே அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு ஏனா இவுளோ ஒரு இதுதா நம்ளுக்கு உணவே அளிக்கிறதின்றதுலவா ம மக்கள் வந்து இத ம வந்துட்டாங்கன்றதுதா எனக்குப்பு எனக் வந்து இப்ப வரை பிமே எனக்கு புரியில்ல ஏன்னா இதுவு ஒரு காலகட்டமானால் மக்கள் வந்து உணவுக்கு என்ன படுவாங்கன்ற என்ன நம்ம வந்து ஆளாகுன்றதுகூடவா மக்கள் வந்து யோசிக்காம இருக்கிறாங்க என்ன இது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஏத்துக்க கூடிய ஒரு ஷ்யோந்தா ஏன் அப்டின் பாத்தீங்கனா நீங்க சொல்ற மாதுரி வந்து இப்ப எல்லாமே வந்து நறய அலுஞ்சுகிட்ருக்கு ஏனா அப்ப பிறந்த பெரியவர்கள் எல்லாமே வந்து விவசாயம் விவசாயம்னு சொல்லிட்டு விவசாயத் த்துல மட்டுதான் வந்து முழு ஈடுபாடோட வந்து இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து விவசாயத்துல வந்து அதிகமான வந்து ஈடுபாடு வந்து எடுக்கிறது கெடையாது அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப விவசாயம் அப்டின்றது வந்து ரொம்ப அருமையான விஷயம் ஏன்னா அது எல்லாராலயுமே பண்ண முடியுமான் கேட்டா கண்டிப் ப்பா பண்ண முடியாது இப்ப நறைய பேருக்கு ஆசைகள் இருக்கூ ஆனா அவுங்ககிட்ட எல்லாமே நிலங்கள் இருக்காது இன்னொன்னு என்னன்னா இந்த கிராமப்புறங்கள்ள வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்க அப்டின்னா அ காலை வந்து ஒரு காலை பொழுதிலே வந்து அவுங்க எல்லாருமே எழுந்திருவாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மருத்துவமனைக்கி போகும்போது மருத்துவரு நமக்கு பரிந்துரைக்கிற ஒரு நல்ல நல்ல விஷயம் என்னனு பாத்தீங்க அப்டின்னா அ காலை பொழுதுல வந்து நம்ம எழுந்துக்கற துன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்டின்றது வந்து நமக்கு மருத்துவமனைல வந்து நமக்கு பரிந்துரை பரிந்துரைக்கிறாங்க இல்லிங்ளா ஏன் அப்டின்னா நம்ம காலை பொழுதுல எழுந்துக்றோ அப்டின்னா நம்ம உடல் ல இருக்கிற உடல்ல வந்து நமக்கு வந்து நோய்கள் வராம வந்து இருக் க்கு இருக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அ நம் அ சாப்பிடுற உணவுகள் எல்லாம் பாத்தீங்க அப்டின்னா களி கூழ் கஞ்சி ஆ இது மாதிரி விஷயங்கல்ல தான் வந்து அவுங்க வந்து உணவு லா வந்து உட்கொள்ளுவாங்க ஆ அது வந்து ஒரு நல்ல விஷயங்களா இருக்கூ ஏன்னா வந்து அது உணவா நம்ப உட்கொள்ளும் போது வந்து நம்ப உடம்புக்கு பாத்தீங்க அப்டின்னா நறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வராம வந்து நம்ப தவிர்த்துக்லாம் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக் கூ ஏன்னா முடிஞ்சளவு வந்து நம்ம கஞ்சி கூழ் இதெல்லாமே நம்ப குடிச்சிட்ருக்கோ அப்டின்னா நம் உடல்ல வந்து பாதி நோய் வராது இன்னொன்னு என்னன்னா இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன் நா நான் இணையதளத்தில் வந்து வந்து அ பாத்துட்ருக்கம் போது ஒருத்தர் சொல்லிருந்தாங்க நைட்ல சாப்பாடு வச் ட்டு அதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த சாப்பாடையில இருந்து காலையில வந்து நம்ப கரச்சி தயிர் போட்டோ மோர் போட்டோ கரச்சி குடிக்கிறதுல வந்து அதுல வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இருக்குன் சொல்லி அவுங்க போட்ருந்தாங்க ஆ அத எல்லாமே வந்து பா பாக்கம் போது வந்து அதாவது கேக்கம் போது வந்து அ ரொம்ப அருமையா இருக்கூ ஏன்னா வந்து அது எல்லாமே எல்லாராலையுமே வந்து நம்ப ஆ பாக்க முடியுமா அப்டின் கேட்டா கண்டிப்பா முடியாது எல்லாராலமே அத சாப்ட முடியுமான் கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னா அது எல்லாருமே சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் கெடைக் காது ஏன்னா இப்ப நம்ப நம்பளோட வீட்டுகள்ல பாத்தீங்க அப்டின்னா நம்ப எல்லா மே ஓடிட்ருக்க ஒரு சூழ்நிலை இருக்கறதுனால வந்து நம்ம தனித்தனியா வந்து உணவுகள் எல்லாமே வந்து வந்து ரெடி பண்றதுக்கு நமக்கு வந்து நேரங்கள் வந்து இருக்கிறது இல்ல அதனால நம்ம என்ன பண்றோனா இருக்கிற உணவுலே வந்து நம்ப குடுத்துட்லா அப்டின் சொல்லிட்டு நம்ப வந்து இருக்கிற உணவ தான் வந்து நம் நம்ப குடுக்க பாப்போ புதுசா வந்து நம்ம அதுக்காக அதெல்லாமே நம்ப செஞ்சு குடுக்லான்றத வந்து நம்ப பயன் பயன்படுத்தறதே இல்ல ஆனா வந்து பழைய கஞ்சில வந்து அவ்வள ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இருந்துகிட் ருக்கு அப்டின்றாங்க ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்க ஒவ்வொரு வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த பழைய கஞ்சி வந்து இல்லாம எந்த ஒரு வீட்டிலயுமே வந்து உணவுகள் வந்து இருக்காது ஏ அப்டின்னா அவுங்க எல்லாரையுமே வந்து ஆ விவசாயம் பண்றதுனால வந்து காலையில எழுந்த உடனே இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உண்ணும் போது மட்டுந்தா வந்து அவுங்களால வந்து அ வேலை வந்து பாக்க முடியு அ அப்டி இல்லன்னா அவுங்ளால வந்து வேலை பாக்குறது அப்டின்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கூ உங்ளுக்கு அதனால காலைல எழுந்த ஒடனே நம்ப நம்பதான் வந்து இங்க எல்லாமே வந்து டிஃபன் எல்லா செஞ்சு நம்ப சாப்ட்டுக்கிட்ருக்கோ ஆனா இப்ப கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்க ஏன்னா விவசாயம் பண்றவுங்களல்லா வந்து தனித்தனியாலா சாப்பாடு வந்து செஞ்சுட்ருக்க மாட்டாங்க இப்ப காலையில வந்து என்ன சாப்பாடு வைக்கிறாங்களோ அதே சாப்பாடு தான் வந்து மூணு நேரமு வந்து பயன்படுத்துவாங்க ப்ப தனித்தனி நேரங்களுக்கு வந்து தனித்தனியா சமையல் அப்டின்றது வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா விவசா சாயம் செய்யறதுன்றது வந்து ரொம்ப கடினமான விஷ்யம் ஆனா அப்ப விருந்த அ நா காலகட்டங்கள்ல ஆட்கள் எல்லா நறைய பேரு வரு வருவாங்க மருந்துகள் இல்லாம வந்து நம்ம இப்ப காய்கறிகல்லா உற்பத்தி பண்றோன்னுமோது அது வந்து நமக்கு வேலைகள வந்து அதிகமா பண்ணு எ னா இப்ப மாடு வெச்சிட்ருக்குறவங்கல்லா பாத்தீங்ன்னா காலைல அவுங்க நாலு மணிக்கு எழுந்தா மட்டுந்தா அவுங்க போய் யி அந்த மாட்டு மாடோட சாணத்தல்லா எடுத்துட்டு அத பி அ அதுல இருக்குற தூசிகள்ல்லா பெருக் கீட்டு மாட வந்து பால் கறந்து பால் கறக்கறவங்கல்லா பால் கறந்து அத குடுத்துட்டு அ ச சமச்சிட்டு அ அவுங்க நெலத்திலயு போய் வேல பாக்க முடியு அந்த மானத்தோட மாட்டோட சாணங்க லல்லா அப்டியே சேகரிச்சு வெச்சிருவாங்க சேகரிச்சு வெச்சுட்டு இந்த பயிர்கள் நம்ம நெற்பயிர்கள் வந்து வெளையுமோது பாத்தீங்கன்னா அத வந்து அதுல உபயோகப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஏன் அப்டின்னா அது வந்து அதுல உபயோகப்படுத்துறது மூலயமா அந்த மண்ணுக்கு வந்து உரங்கள் கெடைக்கு இப்போ வந் ந்து நறைய செயற்கை முறைல வந்து உரங்கள் எல்லாமே வந்தால்யுமே க்ராமப்புறங்கள்ல வந்து இந்த உ உர உரங்கள்லுன்ற விஷ்யத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பாதா பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாட்டோட சாணங்கள்ல வந்து அவ்ள வந்து ஒரு சக்தி இருக்குறத்னால வந்து இந்த மாட்டோட சாணத்த வந்து யாருமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ளோட அம்மாக்கள் காலகட்டத்த லல்லா மாட்டோட சாணத் த்த வெச்சுதா வந்து அடுப்பு எறிய உடுவாங்கன் சொல்லி சொல்லுவாங்க அவுங்கெல்லா ஏன்னா அப்போ வந்து அடுப்பெறி ய விடுறதுக்காக வந்து நமக்கு எதுமே இருக்காது ஆஹ் அந்த மாட்டோட சாணத்த வெச்சுதா வந்து து அப்ப எல்லாருமே வந்து அடுப்பல்லா வந்து எரிய வெச்சிட்ருந்தாங்க அப்டின் சொல்லி என்னோட தாய் சொல்லுவாங்க ஏன்னா அப்ப போய்ட்டு வெறகெல்லா வெட்டிட்டு வரணுனா காட்டுக்கு தா போவாங்களா நெலத்துலெல்லா வந்து விறகுகள் எல்லா இருக்காதா காட்டுக்கு போயி தா வந்து வெறகு வெட்டிட்டு வந்து அஹ் அவுங்க வந்து சமச்ச நாட்கள் எல்லா உண்டு அப்டின் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்ல கேட்க்கமோதே ரொம் ப ஆச்சிரியமா இருக்கு ஏன்னா இப்ப எல்லாமே நமக்கு ஈஸியா கெடச்சிருது இல்லைங்களா அது மாதிரி எந்த ஒரு விஷ் விஷ்யமே வந்து அவுங்களுக்கு கெடச்சதில்ல நாங்க நெனைக்குமோது ஒரு வருத்தமாவு இருக்கு இப்ப நம்ம விவசாயத்த பத்தி பேஸ்ணோ அப்டின்னா நம்ம பேசிக்கிட்டே தா போனு ஏன்னா அத பத்தி பேச வந்து ந இப்ப நறைய விஷயங்கள் இருக்கு
உ
ஐ விவசாயன்றது வந்து இப்போது இப்ப இருக்குற காலகட்டத்துல அழிஞ்சிட்ருக்குறதுனால முடிஞ்ச ல வந்து புதிய தலைமுறை இப்ப இருக்குற புதிய தலைமுறைகள் எல்லாம் மே வந்து ஆஹ் ஐ டி ஒர்க்கு இது மாதிரினு எல்லாமே போகாம முடிஞ்சளவு இது மாதிரி விவசாயங்களு பாத்துகுட்ருக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷ்யமா இருக்கு இத பத்தி நம்ப இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா பேசலா தோழி ரொம்ப நன் றி உங்களோட இந்த வாய்ப்பு பேசுனதுக்காக